ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா
ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குதா ஆ கேக்குதாங்க ஆமா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா கால் பன்றாங்க
எது ஆப்ப ஆப்லய யாருன்னு தெரிலயா
தெரியலங்க யாரோ புதுசாதா ஆமாங்க கால் பண்றாங்க சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க ஆ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தே இப்போ ஒர்க் பண்ணல
ஆ அப்டியா அத ஆ ஒர்க்குனா ஆ சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டாச்சா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ அ சாப்டிங்க டீச்சரா ஒர்க் பண்ணே இப்ப ஒர்க் பண்ணல வீட்டுலதா நா பேசுறது கேக் கேக் எனக்கு கேக்குது நீங்க பேசு
அ உங்களுக்கு கேகுதா எனக்குதா கேக்கல போல என்னன்னு தெரியல சிகுனல் ஏதோ கேக்குது ஆனா விட்டுவிட்டு வாய்ஸ் பிரேக் ஆயி கேக்குது ஆ சாப்பிட்டாச்சா நீங்க அ அ இப்போ ஓகே ஓகே சாப் ச்சா ஆ சாப்ட்ட என்ன ஸ்பெஷல் இன்னிக்கு
காலைல சேமியா உப்புமாதாங்க சாப்டோம்
சேமியா அத என்ன சே சேமியா வேற உப்புமா வேற தான்ன
சேமியா சேமியா உப்புமான்னு சொல்லுவோம்ல்ல ரவ உப்புமா சேமியா உப்பு
சே ரவ உப்புமா கேள்விபட்டுருக்கேன் உப்பு மாண்டா பொடிப்படியா இருக்கு சேமியான ஆ நூடுல்ஸ் ல்ஸ் மாரி இருக்கும் அதென்ன
சேமி ஆ ஆமா அப்படி யா நீங்க சேமியா மட்டு சொல்லுவிங்களா நாங்க
ஆமா சேமியான்னு சொல்லுவோ இல்லாட்டி உப்புமான்னு சொல்லுவோ ரெண்டுமே வேற வேற அப்படியா ஆ சரி சரி
உ சரியா சாப்பிட்டிங்க நல்லா சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க
ஆ ஆ பூண்டு குழம்பு வெள்ளை பூண்டு சொல்லுவாங்கள தெரியுமா நிறய பேருக்கு பூண்டுன்னு சொன்னா தெரியாது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அ சேரிசேரிசேரி ஆ வீட்டுல என்ன கொடுக்குறாங்களோ அது தான சாப்பிட முடியு வேற என்ன பண்றது இது அ
ஆ ஆ கேக்குது சொல்லுங்க காலையிலே சாப்ப சாப்பாடு சாப்பிட்டீங்களா
அதா வீட்டுல என்ன போடுறாங்களோ அததா நம்ம சாப்பிட்டு ஆகணு எதுத்து ஏதாவது கேள்வி கேட்டு கேட்டேனா உனக்கு சாப்பாடு இல்லாடா போடான்வாங்க ஆமா உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷய இதுல என்னடா எதுத் ஆமா நீங்களும் அப்படித்தான
ஆமா அப்படிதா சாப்பாடுக்கு இது இது அ அப்டின்னு கேட்டங்கன்னா சாப்பாடு கிடையாது எஞ்சு போங்கன்னு சொல்லிடுவோ நாங்கலு
ஆஹ் எனக்கு வர போறவங்க யாரு எப்டின் தெரியல வந்தாதா தெரியும்
அன்னும் மேரேஜ் ஆலாயாப்பா உங்களுக்கு
ஆஹ்ஹா இன்னு ஆகல
சேர் சேர் சேர்ப்பா சேர்ப்பா எனக்கு ஆயிடுச்சு
ஆயிடுச்சா நல்லா லைஃப் போதா மேரேஜ் லைஃப்ல்லா
ஆஹ் நல்லா போகுது நல்லாப்
நல்லா போகுது ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹோம் வெளிய வெளிய மீன்ஸ் அவுட்
ஆஹ் வெளில் ஆஹ் ஆஹ் ஹவுஸ் ஒய்ஃப் தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே டூ இயர்ஸ் முன்னாடி இப்போ வீட்லதா சும்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கே
என்ன ஒர் பாத்துட்டு என்ன ஒர்க் பாத்துட்டு இருந்தீங்க
டீச்சர் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்
அப்டியா ஏன் அத விட்டீங்க அப்போ
கொஞ்சோ இது லாங்ல இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டுருந்தே அப்புறோ வீட்டுக்கு கல்யாண ஆனதுக்கு அப்புறோ கொஞ்சோ போறது கொஞ்சோ செரமமா இருந்துச்சு ஆனா ஹஸ்பண்ட் போ வேண்டா அப்டின்னு சொல்லிட்டாங்க. செரி அவங்களேயும் பாத்துக்கோணும்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தாச்சு.
அப்ப அவங்க என்ன அவங்க பினான்சியலா எப்டி பெட்டரா ஒர்க் பண்றாங்களா?
ஆஹ் பெட்ரா ஒர்க் பண்றாங் ம் பெட்டரா தான் ஒர்க் பண்றாங் அஹ் அவ்ங்க பிசினஸ் தான் பண்றாங்க.
ஆஹ் பிசினஸ்னா பெட்ரு அப்ப நீ சும்மா பொழுது போகாம பாத்து பாத் பண்ணிட்டுருக்கீங்க
அப்லா எல்லாருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்காது ம்
அ பர்சனல் நீடுக்காவது ஏதாவது தேவைப்படும்.
ஆமா ஆமா ஆமா தேவைப்படும் நம்ம வேலைக்கு போறது
சில பேர் எவ்ளோ நாள் தா அ நல்லதுதா சில பேர் எவ்ளோ நாள்டா வீட்டுக்கார்டயே கேக்கறது நமக்குனு காசு இருந்தா யார்ட்டயும் கேக்க தேவல்லல்ல அப்டின்னோ
ஆம்மா ஆம்மா இப்ப நானே வேலைக்கு போயிட்கும்போது நல்லா ஃப்ரீயா செலவு பண்ணிட்டு இருந்தே இப்போ வீட்டுல இருக்கவு ஹஸ்பண்ட்ட டிபெண்ட் பண்ணி இருக் க வேண்டி இருக்கு ஒவ்வொனுக்கும் கேட்க வேண்டியிருக்கு ஒரு நூற்ருபா குடுங்க எற்நூற்ருபா
எவ்ளோ வயிசா இந்த பீல்ல இருக்கீங்க?
ஸ்டீச்சிங் பீரியட்லயா நான் ஒரு டென் இயர்ஸா இருக்கேன்ப்பா.
இந்த பீல்டுல?
எந்த பீல்டுல டி டீச்சி சிங் பீல்டு கேக்கறிங்களா இல்ல எந்த பீல்டு கேக்குற? ஐய்யயோ இப்பதாப்பா இது இப்பதா இப்பதா இப்பதா
ம் டீச்சிங் ஃபீல்டு டென் இயர்ஸ்னாவ் நா நானு இப்பதா னா எனக்கு இது செகண்ட் டே தா நேத்துதா ஆரம்பிச்சே ஆமா. ம் டென் இயர்ஸ் னா உங்க ஏஜு ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் சம்திங்
ஃபாட்டி
ஃபாட்டியா
ஆம்மா
சேர் சேர்
ம் என்னாது என்னாது நா டென்னி பசங்கெல்லா இல்லபா இன்னு இல்ல ட்டா தா மேரேஜ் பண்ணே நானு லவ் மேரேஜ் அன்னால லேட்டா தா பண்ணோ அதனால பேபி இன்னு இது ஆகல ஆமாங்க சார் ஆமப்பா
ஆ பரவாயில்லயே இந்த வயசு வரைக்கு லவ் மேரேஜ் பண்ணி எவ்ளோ எத்தன வருச லவ்வு
சிக்ஸ்இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆயிச்சி மேரேஜ்
சிக்ஸ் இயர்ஸ்ன்னா இல்ல மேரேஜ் ஆயி சிக்ஸ் இயர்ஸ் ஆ லவ் ம் ஆ ஆ டென் இயர்ஸ்ன்னா அப்போ ட நுப்பது வயசுல பண்ணீங்களோ நுப் முப்பது வயசுல லவ் பண்ணீங்களோ
ஆமா
பரவால்ல அந்த வயசுல லவ் பண்ணி பத்து வருஷோ லவ் பண்ணி விடாம தேட்டி த்ரீ தேட்டி போர்ல கல்யாணம் பண்ணீங்க கரெக்டா
ஆமா அதாற லேட் மேரேஜ் தா அதனாலதா சேரி பேபிக்கு கொஞ்சோ இதா இருந்துச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தா பொய்கிட்டு இருக்கோ அதனால தா லேட்டு ம் ம் நீங் ஆ தேங்க்ஸ்ப்பா நீங்க ஒரு பையந்தாணா வீட்ல
ஆனா ஒரே ஒரு பையந்தா அல்ல அல்ல நா ஒரே ஒரு ஆள்தா
பொண்ணெல்லா இல்லயா
பைய பொண்ணு யாருமே கெடயாது நா ஒன்லி ஒன் ஆமா கா ஆம்மா காட்டுக் கா கா ட்டுக்கு ஒரு ராஜன்ற மாரி ஒரு சிங்கன்ற மாதிரி ஆமா நானா தனியா பெத்து போட்டுட்டாய்ங்ளே எங்ளோட கஷ்டோ எங்ளுக்குதா
ஹிம் ஹி ஹும் ஒரு ஆளா இருக்க கஷ்டந்தா ஒரு ரெண்டு பேர் இருந்தா நம்ம எதாது ஷேர் பண்ணிக்கிர்லா நம்மளோட அதெல்லா ம் சண்ட போடா எதுவு ஷேர் பண்ணிக்கிர்லா ம் இப்போ நமக்கு தேவப்படாதுப்பா நமக் பின்னாடி நம்ம முக் மேரேஜ் ஆயி போனதுக்கப்பறோ நமக்கு ஒரு ஒருத்தவங்க அக்கா தங்கிச்சிக்குட இந்திரு க்லாமோ அப்டீன்னு ஒரு இருக் ம் எதாவது ஒரு கஷ்டத் ஆ எல்லாதுலயுமே நமக்கு பங்கு போ பங்கு எடுத்துக்கிறக்கு ஒரு ஆள் வேணும்ல்ல
ஆமா கண்டிப்பா வேணு அப்பதாங்க நம்ம லைப் கொஞ்சமாவது போர் அடிக்காம கொஞ்ச நம்மளுக் குன்னு ஒரு ஆள் இருக்காங்க
ஆ அப்டீன்னு வருக்கு ம் சேரி நீ எனக்கு இருக்குப்பா எனக்கு அக்கா ஒன்னு தங்கச்சி இருக் கு தம்பி இருக்கு ம் ஆமா நா ரெண்டாவது எனக் ஒரு அக் கா இருக்காங்க அவ்ங்க ரெண்டு பசங்க இருக்காங்க தம்பி இருக்காங்க அவ்ங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எல்லாத்துக்மே ரெரெண்டு பைய்ங்கதா பொண்ணுங்க இல்ல
எல்லாத்துக்கு கல்யாணோ ஆய்டுச்சி
தம்பிக் கல்யாணோ ஆய்ச்சி எல்லார்மே செட்லா இர்க்காங்க செட்லாய்ட்டாங்க எல்லா பேருமே ம்
தேடாதுல்ல
ஆமா ஆமாப்பா ஆமப்பா ம் ஒங்களுக்கு அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்களா இரு
ஆ அவுங்கல்லா இருக்காங்க எங்க அவுங்க இருந்தா என்ன இல்லன்னா என்ன
ஆ அதா கரெக்ட்டு தா யாருனாலு நமக்கு ஒரு யூஸு கெடயாது நம்ம கிட்ட இருந்தாதா எல்லாமே என்னப்பா கரெக்ட்டு தானப்பா ம் ம் பொறாமா எல்லாமே எல்லாமே தா இருக்கு ம்
அதுல பக்கத்து வீட்டுக்கே
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க அது பக்கத்து வீட்லயே இருக்காங்ளா என்ன பண்ணாலு எது பண்ணாலு நா சின்ன டி வி வாங்னா அவ பெரிய டி வி வாங்கறது டூ தௌஸன் ரூவா
அப்டிதா அவ
ஒரு ஒரு ரெண்டு செ ஒரு ரெண்டு செகெண் ஒரு ரெண்டு செகெண் ரெண்டு செகெண் ரெண்டு செகெ மூவாயிரத்தி அரநூத்தி எழுவத்தஞ்சாயிரூவா